ஆ கேக்குதுப்பா என்ன பா நானாப்பா இதோ சாப்டுட்டு ஒட்காந்திருக்கே என்ன பண்ணலா அப்டின்னுட்டு
என்ன சாப்டீங்க நைட்டு
நைட்டா தோச சாப்டேபா நீங்க
ஆ இன்னைக்கி வெளியே போயிருந்தோமா வெளிய சாப்டோ
பரவால்ல ம் என்ன இனைக்கு எதாவ்து ஸ்பெஷலா
அப்டிலா ஒன்னூ இல்லப்பா சும்மா கடைக்கு போலான் சொல்ட்டு போனோ இந்த பொண்ணுக்கு அ தலைக்கு கட்ட ரிபன் இல்ல பவுச் இல்ல வாங்கணு அப்டின் சொல்லிச்சு அதனால செரி வா போயி்ட்டு வருவோ வாக்கிங் மாரி போலன்னா அந்தம்மா அங்கேயே வெச்சு அ
ஆ
தோவித்துட்டுருந்தாங்க ஆமா கடைய பாத் தோனே முட்ட வேனு முட்ட வேணுனு சொல்லி கேட்டுடுச்சு அதனால அவங்க அப்பா கூட்டு போய் வாங்கி் குடுத்தாங்க அம்மா சாப்ட்டுட்டு எல்லாரு சாப்ட்டுட்டு அப்டியே வந்துட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க தோசைக்கு தொட்டுக்கென்ன
தோசைக்கு ஒனுல்லப்பா மொளகா பொடி வச்சு சாப்ட்டே நமக்கு எந்த சட்னி தேங்கா சட்னி இதெல்லா நமக்கு நைட்ல டைஜீஷனே ஆக மாட்டேங்குது
ம்
கொஞ்ச அஜீர்ண இருக்குது எகுத்து எதுத்து வருது அல அதுனால செரி பொடி வச்சு சாப்புல்லாமா அப்டின்னு ஒரு மது அருந்துது
இங்க எப்டி அரைப்பீங்க மொளகா பொடி இட்லி மொளகா பொடி
மொளகாப்பொடி ஒன்னு இல்லப்பாவ் கொஞ்சோ துவாரம்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்பறோ கல்ல பருப்பு கொஞ்சோ எடுத்துப்பே
எல்லாமே ஒரே அளவா
ஒரே அளவில்ல உளுத்த பருப்பு அதிகமா அந்த வாசன வேணு இல்லையா பருப்பு அந்த அது கொஞ்சோ அது அதிகமா எடுத்துப்பே உளுத்தம் பருப்பு அதிகமா எடுத்துப் ப இதெல்லா கொஞ்சொ கொஞ்சொ பாதி பாதி அர அர உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர்னா இது ரெண்டும் சேந்து ஒரு டம்ளர்
ம்
அந்த மாரி எடுத்துப்ப பய் பூண்டு
என்னென்ன உளுத்தம் பருப்பு அப்பறோ
தோரம்பருப்பு கல்லபருப்பு
ஓ உளுத்தம் பருப்பு தா அதிகமா போடுவீங்க
ஆமா அது ஒய ஒரு இது எடுத்தன்னா ஒரு ‌அ டம்ளர் எடுத்தன்னா இது ரெண்டூ சேந்து ஒரு டம்ளர் எடுத்துப்ப
ஓக்கே ஓகயா பாதி பாதி
பாதி பாதி சேந்து ரெண்டு இது ரெண்டு டம்ளர் ஆயிடும் மொளகாக்கு நம்பக்கு காரதுக்கேத்த காஞ்ச மொளகா பெருங்காயோ பெருங்காயோ சேத்துப்ப அப்புறோ அந்த பூண்டு
ம்
பூண்டு நல்லா ஒரு ஸ்டெப் வாசனைக்கு நமக்கு அந்த இது டைஜீஷன் எதுவு இல்லையா அது வா அதுக்கு பூண்டு எடுத்து ப்ப எள்ளு எள்ளு இதெல்லா அப்டியே பெரத ப பொடியா வறுத்து வச்சுட்டு வேணுனா அந்த கருவேப்ல ஏனா கருவேப்புல நம்மோ செய்ய மாட் டோ கருவேப்பில எடுத்து கொழம்புல போட்டாலே பசங்க எடுத்து தனியா எடுத்து தனியா வைப்பாங்க அது ஒடம்புக்கு நல்லதுன்றது பசங்களுக்கு தெரியமாட்டேங்குது
ம்
அதுனால அது என்ன பண்றோ அது கொஞ்சம் எல்லாத்தையு கருவேப்புலய கொஞ்சொ நல்லா காய வச்சிருவ கொஞ்சொ வெயில்ல நல்லா எல்லா நம்ம ஃபம் டெய்லி வாங்குறோ இல்லையா வாங்குற இதுல அது கொஞ்சொ காத்தோட்டமா கழுவி தட்டுல நம்ம போட்டு வச்சோன்னா அது அந்த அனல் காத்துலே நல்லா காஞ்சிரும் சோ அத எடுத்து அப்டியே கூட வறக்கறது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒன்னா கொஞ்ச கொஞ்சமா வறுத்து பொன் நிறமா வரப்பே
ம்
அப்டே வறுத்து கொஞ்ச ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு போயிரப் அரைக்கமோது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி மொத்தமா போட்டு அரைச்சி எடுப்பே அதா அந்த இதுதா அந்த பருப்பு அதுக்கு தனியா இது பண்ணிப்பே மொளகா பொடினு இது தனியா அரைச்சி வச்சிக்கிறது சாம்பார் பொடி உங்கள அவுங்களுக்கு தெரியுமா
சாம்பார் பொடியா
ஆமா
அது எங்க ஊர்ல அரைப்பாங்க சாம்பார் பொடி எப்டின்னா தோரம் பருப்பு இருக்கில்ல
ஆமா
அது சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அப்போத்தைக்கு ஒடனே செஞ்சி போடற மாரி தா தோரம்பருப்பு ஒரு ஸ்பூனு அப்புறமா வந்து அதுல கொஞ்சோ அதா ஒரு ஸ்பூன்ன்னா கொஞ்சோ அதுல கொஞ்சோண்டு கடல பருப்பு கொஞ்சோண்டு சிறு பருப்பு
ஓகே
இந்த மூணு பருப்பையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துட்டு அப்புறம் காஞ்ச மொளகா சீரகம் ஆ தனியா அப்புறமா வந்து இது இருக்குல்ல என்னாது வெந்தயம்
ம் பு
இது எல்லாமே வந்து லைட்டா கொஞ்ச கொஞ்சமா அதுல எல்லா கால் கால் ஸ்பூன் தா போட்டு லைட்டா வறுப்பாங்க லைட்டா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி கூட கொஞ்சோண்டு பச்சரிசி ஒரு ஸ்புன் அளவுக்கு பச்சரிசி
இது நம்ம வெறும் மொளகா தூள்யே நம்ம வீட்டுக்குன் அரைக்கும் இல்லையா கொழம்பு மொளகா தூளுன்னு
ஆமா
அதுலயே இதான் அதே அதே மெனு மாரி தான இருக்
அதே மெனு மாரி தா இருக்கும் இதுல வந்து கூட நம்ப எக்ஸ்ட்ரா தனியாவும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கூட சேக்க போறோம் அவ்ளோதா இது வந்து நம்ப மொளகத்தூள் வாசன போயிடும் இது வந்து அப்பப்ப அரைச்சி போடறதுனால நமக்கு அந்த கொழம்புல போடும்போது நல்லா இருக்கும் அது அத நம்ப தனியா வந்து பெருங்காயம் போட்டு பருப்பு வேக வக்கிறோம் இல்ல அதுக்கு பதிலு இதுலியே தான் இந்த பருப்பு எல்லாம் போட்டு கடைசியா அரைச்சிட்டு கடைசியா தா அந்த ஆ பெருங்காயத்த போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி போடுவாங்க ஆ ஊருங்கள்லலா எங்க ஊர்லல்லாம் பாத்தீங்கன்னா கூட வந்து தேங்கா இருக்குல்ல தேங்கா
ஆமா
வந்து தேங்கா எண்ணையில வறுத்து அரைப்பாங்க இது கூட
அப்டியா
ஆமா
தேங்கா எப்டி அது கொழம்பு சீக்கிரம் கெட்டுடும் இல்லையா
இல்ல அதுக்கு தா தேங்கா எண்ணையில வந்து தேங்காவ வறுக்கிறோமில்ல வறுத்துட்டு இந்த மொளகா கூழ அந்த அந்த சாம்பார் தூள் அரைக்கும் போது கூட இந்த அ வறுத்த அந்த தேங்காவையு போட்டு அரைக்கும்போது சம்ம வாச வாசனையா இருக்கு சூப்பரா இருக்கு அது அது வாசனை பிடிக்கும்போதே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்கு நமக்கு கூட‌ போட்டு அரைக்கும் போது அவ்ளோ சூப்பரா இருக்கு அப்டி தா போட்டு சாம்பார் பொடி அரைப்பாங்க ஊர்லலா ஏனா எங்க எங்க அம்மாலா அரைச்சு நா பாத்ததில்ல எங்க அண்ணி எங்க அத்தைங்கலா அரைப்பாங்கா அரைக்கும் போது நா பாத்திருக்கே அதுவு அம்மில தா அரைப்பாங்க அவ்ளோத்தையு
புரிது புரி
அரச்சு போடுவாங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கு அந்த சாம்பாரே வந்து வித் வித்தியாசமா இருக்கு இன்னொன்னு சாம்பார்ல இந்த பலாகொட்ட இருக்குல்ல பலாகொட்ட கூட வேக வச்சு ரெண்டா கட் பண்ணி போடுவாங்க அந்த சாம்பார்ல அந்த சாம்பார்ல இருந்து அந்த பலாகொட்ட எடுத்து சாப்பறதே அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க
அப்டியா ஏனா எங்க வீட்ல வந்து எங்க வீட்டுக்காருக்கு ப சாம்பார் பைத்தியோ சாம்பரு வந்து எ அது ஒரு ஒரு விதத்துல இருக்கணு ஒரே மாரி சாம்பார் செய்ய கூடாது இன்னைக்கு ஒரு வெதோ செஞ்சா இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமா செய்யணு அது பாற எனக்கு இப்டி செய்ய அந்த மாரி செஞ்சு குட அந்த அந்த கொழம்ப எப்டி அந்த ரெட்டிஷா இருக்கு பாற அந்த செவ செவ னு இருக்கு பாற இது பாற கொழ கொழ னு இருக்கு பாற அப்டினு ஒரு ஒரு நாளு ஒரு ஒரு விதமா கேக்குறாப்ல
ஆ எங்களுக்கு எங்க வீட்ல அப்டி கெடையாதே அம்மா வீட்ல இருந்தவரையு கெட்டியாதா சாம்பார் வச்சு சாப்ட்டு பழகிடுச்சா இங்க எங்க மாமியார் வீட்ல வந்து பருப்பு ரொம்ப கம்மியா போட்டு தண்ணியா இருக்கணு சாம்பார் அப்டி இருந்தாதா வந்து புடிக்கு மீறி கட்டியலா வச்சுட்டோனா எங்க மாமனாருக்கு புடிக்காது எங்க வீட்டுக்காருக்கு புடிக்காது எங்க மாமியாருக்கு மூணு பேருக்குமே புடிக்கவே புடிக்காது அத சாப்புணுனாலே கஷ்டப்படுவாங்க ஆனா பசங்களுக்குலா அந்த மாரி கெட்டியா வைச்சா புடிக்கு அது கூட ஒரு அப்பளம் வறுத்து வைச்சா கூட சாப்டுங்க
க கெட்டியா இருக்கணு அப்டியே திக்கா இருக்கணு அப்டியே எடுத்து அது என்னது தொக்குன் சொல்றதா இல்ல கிரே இதுன் சொல்றதா சாம்பார் கொழம்புன் சொல்றதான் தெரியல அந்த மாரி திக்கா இருக்கணு இது பேர் தொக் அது தொக்கு பாதி சாப்ட்டா அது பெரிய சாப்ட சுண்ட வச்சு கொழம்பு சுண்ட கொழம்புண்ணுவாங்களே அந்த மாரி இருக் க்குபா அப்டினா இதுதா டேஸ்ட் இப்டிதா இருக்கணு இப்படிதா வந்தத அதுவு எங்க ஹோட்டலு போனோ அது டிஃபனுக்குல்லா இட்லி சாம்பார் அப்பா இந்த சாம்பார் பாற எவ்ளோ டேஸ்ட் இந்த சாம்பார் பாறன்ன அந்த இதுக்காகவே எங்க எல்லா ஹோட்டல்ல போனாலே அந்த இட்லி சாம்பார் தா ஆர்டர் பண்ணுவாங்க எங்க வீட்டு ஆளுங்கல்லா நா தா கேக்குற சரி விடு
எனக்கு அம்மா வீட்டு சைடு சாம்பாரே மறந்து போச்சு இப்ப இங்க வந்து செஞ்சு செஞ்சு எனக்கு எங்க அம்மா வீட்டு சாம்பார் இதுவே மறந்து போச்சு இங்க வெறு தண்ணியா இருக்கணு புளி கொஞ்ச கூட இருக்கணு ஆனா எங்க அம்மா வீட்டுதுல வந் து புளியே இருக்காது
எங்க வீட்லல்லா புளி சேத்துக்க கூடாது
அதுதா எங்க வீட்லயு அம்மா வீட்லயு புளி சேக்க மாட்டாங்க சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு புளி தம்மாதுண்டு புளி போட்டு அ சும்மா கடேசியா எறக்குற நேரத்துல கொஞ்சோண்டு ஊத்துவாங்க எங்க அம்மா அவ்ளோதா அந்த கலர் சாம்பார் கலர் வந்து கருப்பாவே மாறக்கூடாது அப்டி மஞ்சளா இருக்கணு எங்க அப்பாக்கெல்லா
அத ஆமா ஆமா இங்க அப்டியேதா வெள்ளையா இருக்கணு எங்க வீட்லல்லா எங்க மாமியார் வீட்லல்லா வெள்ளையா அந்த சாம்பார் இருக்கணு தக்காளி அதிகமா சேத்துக்கணு அவுங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் தக்காளி புளி சேக்க கூடாது அப்டிம்பாங்க இவரு க்கு அந்த கொழம்பு அதே திக்காருக்கணு அதுல என்ன போடுறாங்க பவுடரு அவுங்க வீட்ல அந்த கொழம்பு வச்சாங்ளே அது வேற என்ன வ செஞ்சீங்கா அ ம எனக்கு குடுங்க எங்க வ குடுங்க அந்த மெனு கொஞ்சோ குடுங்க அவளுக்கு கொஞ்சோ சொல்லி குடுங்க என் பொண்டாட்டிக்குனு வேற கேட்டு வாங்கிட்டு வருவா பாக்குறவங்க கேக் இருக்கறத பாக்றப்போ இருங்க ஒரு டபால அந்த பவுடர கொட்டி குடுத்துடுறே அப்டிம்பாங்க அந்த மாரி பைத்தியமாருக்கறாங்க நீ சரியில்ல இப்டி செய்ற அப்டி செய்ற அந்த அந்த கொழம்புக்கு அந்த கொழம்புக்கு அப்டி வீங்கி போறாப்புல மிஸ் சாம்பாருக்கு அதா செரி நீங்க தா டிஃப்ரெண்டா எதோ அரைக்கிறீங்ளா அப்டினு நெ
இல்லப்பா எனக்கு இங்க வந்து இப்டி செஞ்சி செஞ்சி தண்ணியா செஞ்சி செஞ்சி அதுதா சொல்றேல எங்க அம்மா வீட்டு சைடு உள்ள கொழம்பு எனக்கு மறந்து போச்சு சாம்பார் எப்டி வக்கிறதுன்னு மறந்து போச்சு ஆனா எங்க அக்கா அது மாரி வக்கிதா எங்க அக்கா இங்கே வந்து செய்யும்போது எங்க அப்பா வந்து சாப்ட்டு ஒங்க அம்மா வக்கிற மாரி ஒங்க அக்கா செய்றா நீதா பச்ச தண்ணி மாரி வைக்கிற சாம்பார்ன்னா இங்க ஊத்னா அங்க போகு அப்டின்னு சொல்ட்டு எங்க அப்பா என்ன கழுவி கழுவி ஊத்தினுருப்பாரு
ஆனா ஏ மாமியார் வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே நா இங்கே வைக்குற சாம்பார் புடிக்கு
ஆ
ஏனா தண்ணியா வைக்கிறதுனால அவுங்ளுக்கு எல்லாருக்குமே இங்கே சாப்ட்டு பழகிடுச்சில இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ஏ நாத்தனருங்களுக்கு எங்க மாமியாருக்கு க்க எல்லாமே வந்து இப்போ அது புடிச்சதுனால இது தா வந்து அந்த ஊரு சாம்பாரு அது இன்னு கொஞ்சொ ஊத்து கொஞ்சொ ஊத்து கொஞ்சொ ஊத் துனு சொல்லிட்டு சாப்டுவாங்க அந்த ஊரு மாரியே வக்கிற சாம்பாரு
ஆமா எங்கு எங்க சித்தி கூட அப்டிதா எங்க சித்தி எங்க சித்தியு அதேதா எங்க சித்தி போனா
ம்
எங்க சித்தி வீட்டுக்கு போனா அவ்ளோ நல்லாருக்கு அந்த சாம்பார் ஒன்னுமேருக்காது அப்டியே ர வெறு தண்ணி மாரி மேல தண்ணி தா மெதக்கு கேட்டா சாம்பாரும்பாங்க சாம்பார் தாமா அப்டின்னா அது அவ்ளோ ஒரு இத்தனக்கு கிராமந்தா அவுங்ககிட்ட எதுமேருக்காது நம்லாது வெளிலருப்போ டவுன்லருக்குறோ நம்ளுக்கெலா அந்த இத இந்த இத இதெல்லா பவுடரு இதெல்லா கெடைக்கு மசாலா இதெல்லா வந்து நம்ம கடைலே கெடைக்கு அவுங்களுக்கு அப்டிலா இல்ல வீட்லருந்துச்சுமா போட்டேம்மா சாப்டுமா அப்டிம்பாங்க நல்லா இருக்காமா அப்டிம்பாங்க அப்போ நா அப்டி ஒக்காந்து நாங்க சாப்டுவோ எங்க அங்கல்ல ஊர் அதிசயமா பாப்பாங்க எங்கள என்ன இந்த புள்ளைங்க இப்டி இப்டி இந்த இதுக்கு சாப்டுதுங்க அப்டின்ட்டு
சேரிப்பா ரொம்ப நேரொ பேசிட்ருக்கோ போலருக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு போலர்க்கு தூக்கம் எதுன்னா வந்து போய் படுங்க ஒங்கள வேற தொந்தரவு பண்ணிட்டே அக்கா
பரவால்ல ஒன்னு இல்லப்பா செரி நாளைக்கா பேசலா ஆ சேரி ஆ